ஆ வணக் இருக்குங்க நல்லாருக்கீங்களா
க்கா நீங்க எப்டி இருக்கீங்கோ
நல்லா இருக்கே
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டம்ப்பா நீங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க
பாப்பாக்கு கொஞ்ச ஃபீவரா இருந்தது சரி ஆமா அவங்க ஸ்கூல் போல டூ டேஸா என்னானு தெரியல ஃபீவரு சரி அதுதா பாத்துட்ருக்கே ஈவினிங்னா கூட்டிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் ஏதாச்சு பண்ணலாமான்
பண்ணுங்க எத்தனை நாள் ஃபீவர் இருக்குது கொழந்தைக்கி
இப்போ ரெண் நாளா இருக்குப்பா அது
ஆ சொல்லுங்க
கோல்டு ஏதாச்சு ஆயி ஆயிருந்தா பரவால்ல சைலண்டா பபீவர் மட்டு வந்திருக்கு அது இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் டைம் குடுத்துட்டோ பட் அப்டி இருந்து அது என்னமோ செட் தவ்ல
இல நீர் காய்ச்சல்ன்னு சொல்லுவாங்க அ த க எந்த கோல்டு ஆவாத் வெரூ காய்ச்சல் மட்டு வந்துச்சுன்னா வந்து தண்ணி எதுனா தண் ண்ணினால எதனா ப்ராப்ளம் இருந்துட்
அந்து கண்ணெல்லா கொஞ்ச வீக்கமா வேர தெரியு
அதுதா பா தண்ணியில எதனா இன்ஃபெக்ஷன் இருந்தா மட்டும் தான் கொழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் மட்டு காட்டு
ஆமா ஆமா
காச்சல்லுன்னு சொல்லுவாங்க அத அதே வைரஸ் இன்பெக்ஷன் இருந்தா இந்நேரோ க்கு கோல்டு தும்மல் குய்ற சொர எல்லாமே இருந்துக்கு அதனால நீங்க வந்து தண்ணி வந்து கொஞ்ச மாத்தி குடுங்க ஆரோ வாட்டரே கொஞ்ச லைட்டா ஹீட் பண்ணி குடுங்க அப்டி குடுத்தா மட்டுந்தா வந்து கொழந்தைங்க கொஞ்ச அப்டியே அந்த டெம்ப்ரேச்சர் கொஞ்ச கொறைய கொறைய நம்ம சூட காபியோ இல்ல சூட தண்ணியோ குடிக்கும் போது நம்மள அறியாம ஒடம்பு வந்து வேர்க்கு பாத்துருக்கீங்களா ஆ அது மாரி தா இப் ப்ப இது கம்பல்சரி ஒ ஒரு வேல சூட காபி வந்து சுட சுட சுட குடிக்க சொல்லுங்க ஊதி ஊதி ஊதி சொஞ்ச சுட சுட சுட குடிச்சோன்னா அது வந்து ஒ ஒடம்புல எதுனா சப்போஸ் நீர் கோத்துருந்தாலோ இல்ல இன்பெக்ஷன் எதனா இருந்தாலோ அது எடுத்துரு அது
ம் ம் யூமுதா ஃபுல்லா ஆற வச்சு குடிக்கிறாங்கப்பா
அப்டி குடிக்க கூடாது எப்பவுமே காபி பொறுத்த வரையு ஆற வச்சே குடிக்க கூடாது கா கொஞ்சன்ன சூடா குடிக்கணுமா அந்த தொண்டையில சூடா போணு அப்பதா அந்த ரெ பிரஷ் ஆகு ஒ ம்புல இப்ப நம்மளுக்கு எதுனா எ வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆய்டுச்சுன்னா நீங்க எதன குடிக்கணு போல இருக்கு சூட சாப்பணு போல இருக்கு அந்த உணர்வு வரு த பாத்துருக்கீங்களா
ஆமா ஆமா ஆமா
சூடா காஃபி குடிச்சா நல்லாருக்குமே ரொம்ப கோல்டா இருக்கும் போது சூடா இஞ்சி காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே அப்ப அந்த இஞ்சி தட்டி சாப்டும்போத் அந் ஸ்மெல்லுக்கு அந்த காஃபி குடுக்கும்போது நல்லாருக் கு நெஜமாவே சூ ப்பரா இருக்கு ஒரு மாரி அந்த ஒரு மண் நேரோ வந் நல்லா வே இருக்கு டேப்லெட் எடுக்காததுக் முன்னாடியே வந்து அது ஒரு மண் நேரோ நல்லாவே இருக்கு ஆனா அ நீங் கோல்டு டைம்ல ஒரு ஜூஸு டக்குன் குடிச்சு பாருங்களே அப்ப வந் து ஒடனே வந்து கோல்டு இன்னு அதிகமாயிடு
ஆமா ஆமா அது அதுதா இவுங்களுக்கு வந்து அப்பிடி குடுத்துட்டாவே ஏ இவுங் என்னா பண்ணிக்கிறாங்கன்னா நா கோல்டு காஃபி எல்லா குடுக்கர்தில்னு இவுங்களே கோல்டு காஃபி ஆக்கிட்டு குடிச்சிட்றாங்கப்பா ரெண்டு
அதுதா கோல்டா இதுவே ஆற வெச்சு குடுக்கறான்னுங்க எ இன் இதுல அது வந் து ஐநூர் ருபா கேப்பர்சீனோன் சொல்றானுங்க அதுல ஹார் ஹார்ட்டு மாரி வச்சி காஃபி நொர நல் நல்லா ஆத்திர்றானுங்க அது நொரைல ஹார்ட்டு மாரி பண்ணின்டு அது வந்து கோல்டு காஃபி இது வந்து சென்னைல வந்து டூ ஃபிஃப் டி டூ ஃபிஃப் ஃபை அன்
ஆமா இப்ப கேஃபே கி கேஃபே போய்ட்டாக்கா அதெல்லா ரேட் அதிகந்தா நம்ம எந்தெந்த மாதிரி இது பண்றமோ அந்த மாரி கெடைக்கு ஆமா நம்ம என்ன செலக்ட் பண்றமோ அந் த பத்தி ஆ அந்த மாரி தா இருக்கு இப் இவுங்க வந்து அந்த மாரி தா பண்ணிக்கிறாங்க நா சொல்வே கொஞ்ச சூர அது எ ப்டி உங்களால குடிக்க முரி முடியுது அவ்ளோ ஆறிட்டாக்கா எனக்கெல்லா வா என்க் அப்டே கொமட்டீன் வந்துரு எனக் செட்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கொமட்டினே வந்துரு எனக்கு ஆ அது குடிச்சா கூட நம்ளுக் குடிக்கற ஃபீலே இருக் காது ஜீரணமு ஆகாது அப்டியே நெஞ்சு மேலே ஒக்காந்துட்ருக் க்கற மாரி இருக்கு காஃபியா பொறுத்த வரயு சுட சுட சுட குடிக்கணு ஆ டீனா கூட ஒரு நார்மல் சூடுல குடிக்கலா ஆ
கேக்குறது கிடையாது செரி அபடியே விட்றது இன்னைக்கு எங் பையனுக்கு வந்து பஸ்ட்டு மொத நா ஸ்கூல்லு போயிருக்காங்கோ ப்ளஸ் ஒன்னு ஆ வெல்கம் ப்ரோ ப்ரம் ஆமா வெல்கம் எல்லா நெறைய நல்லா ப்ரோக்கிரம்ஸ்சா போய்ட்டு இருக்கா
ஆ ஆ பொண்ணு எந்த கிளாஸ் படிக்கிறாங்க
இப்ப எயித்து போறாங்கொ
எய்த் தா
ஆமாங்க எய்த்து போறாங்கோ செவன்த் முடிச்சுட்டு எய்த்து போறாங்கோ பைய இப்பதான்ங்கோ டென்த் முடி ச்ச ஆ பிளஸ் ஒன்னக்கு போட்டிருக்கோ சி பி எஸ் சி போட்டிருந்தோ முன்னாடி வந்து இப்போ சி பி எஸ் சில இருந்து மாத்திட்டு அப்டியே மெட்ரிக்கா மாத்திட்டோ அவனுக்கு சி வி இது வந்து ரொம்ப டஃப் அப்பா இருக்கற மாதிரி இப்போ டென்த் எக்ஸாம் எழுதுனா இல்லைங்கோ அதுல வந்து ரொம்ப டப் அப்ப இருஞ்சா அதனால பிளஸ் டூல வந்து நா ரிஸ் ரிஸ்க் எடுக்கல விரும்பல நா வந்து மெட்ரிக் மாத்திடு கொஞ்ச ஈஸியா இருக்கு எனக்கு பிளஸ் டூ ல ஸ்கோர் பண்ணப்
ஆமாப்பா ம் ம ஆனா அவ வந்து மெட்ரிக்க விட சி பி எஸ் இ படிச்சான்னா அ வேற காலேஜ் போகும்போது அதோட அரும வந்து நல்லாவே தெரியு அவனுக்கு மெட்ரிக்ல ஏ பையன போட்டுட்டு ரொம்ப கஷ் கஷப்பட்ட மெட்ரிக் போட்டு
சரி அது சொன்னப்பா னே மெட்ரிக் இதா இது சி பி எஸ் இ தா அப்டியே நீ படிச்சுனு வந்த கஷ்டமா நஷ்டமோ இன்னொரு ரெண்டு வரு படிச்சு முடிச் வச்சிருப்பானாக்க இல்ல அவங்க அப்பா இன்னு சேந்துகினு இல்ல மெட் ட்ரிக் படிக்கட்டு விடு ஆ ஸ்கோரு அதுல ஐயா பண்ண முடியு நீ சும்மா நீ சி பி எஸ் சி சி பி எஸ் சி ங்குனு அதுல மார்க் வந்து அவங்க வந்து என்னா கேக்குறாங்கோ எங்கயாச்சு ஒர்க்கு போனாலு டென்த் எவ்ளோ மார்க் பிஸ்டூது எவ்ளோ மார்க்குன்னுதா பாக்குறாங்க தவர நீ சி பி எஸ் சியா இல்ல வந்து நீ மெட்ரிக்கா
நெஜமாதா நெஜமாதாங்க டீச்சிங் லைன்ல இருக்கிறதுனால எனக்கு அதுல கொஞ்சொ ஓரளவு எல்லாமே தெரியு ஏன்னா அ பிளஸ்டூன்னா பிளஸ் சுதா நீ ஸ் சி பி எஸ்ஸா மெட்ரிக்கா சமச்சீரா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலா இங்கிலீஷ் முடியுமா அதெல்லா எதுமே கேக்குறதுல்ல நீ என்ன பிளஸ் டூன்னா என்ன மார்கு இந்த மார்க்குக்கு நீ போலா என்ன குரூப்ல இருக்குற பயாலஜினா இது எடுத்துருக்கோ மேக்ஸ்ல இவ்ல எடுத்திருக்கோ எடுத்துக்கோ பிசிக்ஸ் படிச்சிரு க நீ அங்க போ கெமிஸ் ரில பக்காவா நீதுல போ இப்டிதா பிரிக்கிறாங்க எ பைய வந்து நீட்டுக்கு படிச்சிட்ருக் அங்க ரெண்டு பா ரெண் டு வருஷமா அவ வந்து ரொம்ப கஷ்டப்படுறது என்னா தெரிமா ஆ மெட்ரிக் ஏமா சேத்தேன்னு கேக்கறா என்ன
ஆமாங்கோ நீட்டு்கெல்லா கொஞ்சொ இந்த எஜுகேஷ்
ஆமா எப்பவுமே வந்து பேங்ளூர்லல்லா பாருங்க பேங்ளூர்ல்லலா ஸ்டார்டிங்க பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்தே வந்து அ அன் எஜுகேஷந்தா படிப் ப்பாங்கோ நம்ப அப்டி கெடயாது நம்ம வந்து ஆ ஆரம்பமே வந்து தமிழ் தமிழ் மீடியம் தமிழ் படிக்கிறதுனால அந்த மெட்ரிக் வந்து இப் ப்ப இங்க இருக்கிற கல்வி வந்து ஒரு நார்மல் கல்விதா ரொம்ப அட்வான்ஸெல்லா கெடயாது இந்த மெட்ரிகல வந்து கொஞ்சொ அ ட்வான்டேஜா ஆ கண்டி கம் கம்பல்சரியா ஒரு வீடியோ ஓரியன்டடா படி படிக்கிறாங்கனால பசங்க வந்து கொஞ்சோ நல்லாவே படிக்கிறாங்க அது தா அது தா அவ ரொம்ப ஃபீல் பண்றா கெமிஸ்ட்ரியில நான் வந்து இப்பதாமா நா எனக்கு புரியுதே வீடியோ போட்டு இப்டி ப இப்டி இப்டி சொல்லி தராங்க இப்பதா எனக் கெமிஸ்ட்ரியே புரியுது லவள்த் டுவள்த் நா
தெரிங்ளாங்கோ அவுது இப்போ இன்னொரு விஷய என்னா நடக்குது தெரியுமா நே நெறையா சி சி பி எஸ் சில் கூட ஆ மெட்ரிக்கு படிச்ச டீச்சர்ஸ் எல்லா சி பி எஸ் சிக்கு குவாலிஃபைடே இல்லாய்னு கூட சரியா பாக்காம போட்டுறாங்களா அது பசங்களுக்கு என்னா
இன்னொன்னு இன்னொ செம பாயிண்ட்டுங்க இது நெஜமா தா செம பாயிண்ட் என்ன ஒன்னா இவனுங்க ஒரு டெட் எக்ஸாம்ன்னு சொல்லிறாங்க டீச்சர்ஸ்ங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ டென் இருக்குற சிலபஸ் எல்லா ஃபஷ்ட் க்ரே ஃபஷ்ட் பேப்பரு லவன்த் டுவள்த் ப ச படிச்சவங்களுக்குலா செகண்ட் பேப்பரு இப்ப இவங்க என்ன பண்றாங்க அ அத மட்டு நல்லா படிச்சுட்டு வந்து ஜஸ்ட் பாஸ்ல கூட உள்ள வந்துறாங்க ஓகேங்களா ஜஸ்ட் பாஸ்ல வந்து உள்ள வந்துறாங்க வந்துட் க்குபிறகு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாருக் குது
அதேதா அது வந்து பசங்களுக்கு சரியா புரியவு மாட் ந்தா சிலது ஏ பைய சொல்றா வந்து மேக்ஸ் சி நடத்தவே கெடயாதா ஏய் இதெல்லா வராது விடுடா பாத்துக் லா அப்டின்னு சொல்லிட்டாங்களா க்ளா ளாஸ்ல இதெல்லா எப்டி இருந்தாலு வராது அவங்க இவங்களு எக்ஸாம்ல போய்
ஆமா அ ஏ ஆமாப்பா அந்த லெவன்த் டுவெல்த் ஏ பைய சொல்றா கெமிஸ்ட்ரிக்கு டீச்சரே இல்லமா பயாலஜிக்கு டீச்சரே இல்ல ஒரு குரூப்புக்கு தா வரங்க ஒரு குரூப் வரமாட்டேங்கறாங்க டீச்சர்ஸ்ங்க ஒரு பக்கம் வந்தா கூட சேல்ரி பிரச் என்னால பாத் நின்டர்றாங்க இப்போ கரெக்டா அந்த ஒன் இய வரமாட்டேங்கிறாங்க எங்க படிப்புக்கு ரொம்ப பாதிப்பு வந்து தனியார் பள்ளியில வந்து கரெக்டா அந்த டீச்சர்ஸ்சுங்க வராது னாலயு டீச்சர்ஸ்சுங் அதே கவர்மெண்ட் அதேதா சோ சோசியல் டென்த்துக்கு ஸ்டுடென்ட்டே இன்னியு வருஷமே முடிச்சட்டாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு அப்ப டீச்சர் இல்லது அவங்க என்ன பண்ணறது இருப்பாங்க அவங்க அதுதா இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க அத் இல்ல ஒரு ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லிருக்கன்னு எங்க ஸ்கூலுக்கு டீச்சர் இல்ல இப்ப டென்த்துக்கு வந்து எங்களுக்கு வேணு அட்லீஸ்ட் ஒரு இதுல அடி இப்படில்லனா எங்களுக்கு போட்டு குடு
இன்டர்வியூ எடுத்து ஆமா இன்டர்வியூ எடுத்து கண்டிப்பா எடுக்கணு ஏன்னா எவ்ளோ பேர் வேல இல்லாமெவ்லா இருக் நல்ல குவாலிபை டீச்சர்ஸ் எவ்ளோ பேர் வேல இல்லாம இருக்காங்க இவுங்க கொஞ்சோ சம்புளோ அதிகம் பண்ணிடுத்தா கண்டிப்பா வருவாங்க டீச்சர்ஸ்சு இவுங்க என்ன பண்ணிரிறாங்க கம்மி சேல்ரி யாரோ ஒருத்தர போட்டுறாங்கோ அது என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பா இருக்குங்கோ அது வந்து புரிஞ்சிக்க முடியாம எழுத முடியாம எ பைய மேக்ஸ் அட்டென் பண்ணிட்டு வந்து செம்ம அழுக பி ஏ மம்மி கம்மி மார்க் எடுத்து ரொம்ப டஃபா வந்துச்சு இதெல்லா எங்களுக் சொல்லியே குடுக்ல இந்த கொஷ்டினல்லா ந எப்டி அட்டென் பண் ட்ருன் கேக்றாங்க அவ்ங் கேக்குறது க கரக்
கரட்டு தா கரட்டு தா ஆமா இப்ப அதுக் அதுக்கான அண்டஸ்டா நீங்க ஒரு நல்ல தெளிவா ருந்தா அவங்க ஏ இந்த கொஸ்டின் கேக்றாங்க இந்த கொஸ்டின் வந்து இத அட்டன் பண்றக் கெபாசிட்டி அவ்ங்கிட்டருந்தா ந அவ்ங்கிட் நம் கொஸ்டினே ரேஸ் பண்ண மாட்டாங்ளே
ஆமா அவ்ங்க தெளிவா சொல்றா ஏ பைய வந்து இது கண்டிப் ப்ப ன்ன நத்தவே கிடயாது நா அப்டின் கேக்றே மேம் இது வந்தா என்னாப் பண்றதுன் கேக்றே இது கண்டிப்பா வர வாய்ப் இல்ல குடுக் மாட்டாங்கோ ன்னா நா குடுத்த வெரிக்கு மட்டு நீங்க படிங்கோ சொல்றாங்ளா அவ்ங்கோ கேட்டப்ப கூடோ நா என்னா குடுத்ருக்கனோ அத மட்டும் படிங்கோ அப்டின்ட்னு அதே படிச்சிட்டு போய்ட்டு அதுல பாத்தாக்கா கம்மியாதா மார் வந்துருக்கு புஃல்லா வரவேல அவ்ங்க சொல்லி குட்த்துதுல கூடோ ஆ அப்டின்ட்டுனு அப்றோமா இப்போ வந்து இன்னொர் ஷின் என்னா வுட்ருக்காங்ன்னா எது எதுல கம்மியா ருக் இப்போ நம்ம திரும்பி எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுத்லா ம மார்க் கம்மியா வந்துருக்குநாக்க அந்த ஒரு ஆப்ஷன்ல போய்ட்டு அவ்ங்க நா திருப்பி எய்தறன் அப்டின்ட்டு மூனு சப்ஜெக்ட் எடுத்து இப்போ வந்து திரும்பி எல்துனாங்கோ எனுக் வந்து போஃர் ஹன் இது மேல மார்க்ஸ் வேணுமா இதுல கம்மியா ஸ்கோர் பண்ணிட்ட ஆனா இந்த ஒரு ஆப்ஷன் நல்லா எடுத்துட் வந்த்ருக்காங்கோ நம்ம கம்மின்ட் எ இதுல நெனக்றோமோ அது செலக்ட் பண்ணிட்டு நம்ம எழுத் த்லாங்கோ திரும்பி ரீ எக்
சூப்பர் சூப்பர் நெஜமா தா அதலே போடுங்க அதலே போடுங்க நன்றி தோழி நம்ம அனை அடுத்த இனை ப்புல இனஞ் அத பேஸ்லாமா
அ செரிங்க தோழி நன்றிங்க தோழி நன்றிங்